வணக்கம்ப்பா
அலோ
ஹலோ
வணக்கம் அக்கா கேக்குதா
ஆ வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா
உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகுதுக்கா
ஓகேவா இப்போ இப்ப ஓகேவா
ஆ சரிங்கக்கா
இப்ப ஓகேவா ம் நல்லா இருக்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேங்க்கா சாப்டாச்சா
சாப்ட்டச்சுங்களா சாப்ட்டேப்பா நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டேங்கா வாய்ஸ் வீட்டு வீட்டு கேக்குற மாரி இருக்குக்கா
ம் காத்து ஹெவியா அடிக்கிது இப்போ ஓகே ஓகேவா ஓகேவா
ஆ ஓகேக்கா ஓகே மழையா இருக்கா
ஆமா ரூம்ல தா இருக்கே ரூம்ல வந்தாலுமே இவ்ளோ சவுண்டா இருக்கு
காத்து தா கேக்குது நெறைய சேரிங்க
ம் சாப்ட்டாச்சுங்ளா
ம் சாப்ட்டேக்கா நீங்க
ம் சாப்டாச்சுப்பா என்ன பண்ணீட்டுருக்கீங்க
ம் காய்ங்களாக்கா பாத்துட்டுருக்கே செடி பாத்துட்டு இருக்கே காலையில என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு
ஓ என்ன சமைக்கலான்ற இதுல இருக்கீங்க
ஆ எந்தக்காய் அறுவட பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க மாடித்தோட்டல்லா வச்சிருக்கீங்களா அக்கா வீட்ல
ம் இருக்குப்பா எங்கிட்ட மாடி தோட்டோ நானு கூட வச்சுட்டு இருக்கே நீங்களு வச்சுட்டுருக்கீங்களா
ஆ ஆமாப்பா என்னன்ன நீங்க என்ன செடி வச்சிருக்கீங்கக்கா
ஆ ஏங்கிட்ட மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பூச்செடி நறைய இருக்கு அ அதுக்கப் புறோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இந்த கொத்தமல்லி புதினா அப்புறோ இந்த அ கீரைங்க கீரையில வந்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரருக்கு அப்புறோ மஞ்சள் கரிசலாங்கண்ணியிருக்கு அ அப்புறோ திராட்சை கொடி இருக்கு
பரவல்லிக்ளே இவ்ளோ பண்ணியிருக்கீங்களே எல்லாமே நல்ல பெனிஃபிட் தா
அப்புறோ ம் சொல்லுங்க எல்லாமே நா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க
கீரையில எந்தெந்த கீர வச்சிருக்கீங்கக்கா
அ கீரையில பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி இருக்கு இந்த வெள்ள பொன்னாங்கண்ணி இருக்கு இல்லைங்ளா ஆ அது அது இருக்கு ஆ ஆமா ஆ இந்த கீர இருக்கு அதுக்கப்பறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கு
மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரொம்ப நல்லதுக்கா அது தலைமுடி வளர்றதுக்கு ரொம்ப பயன்படு அது
அது அது எதுக்காக யூஸ் பண்ணணுனு பாத்தீங்னா இந்த ம ஞ்சள் காமாலை எல்லா இருக்கு இல்லைங்ளா
ஆமா
ஆ அதுக்கு வந்து காலைல அ வெறு வயித்துல அத சாப்பணு அ தேனோட மிக்ஸ் பண்ணி அந்த இலைய மட்டு ஆனா சாப்டறதுக்கு கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு அது வந்து ஒரு இதுவா மண்டலமா எடுத்து அத சாப்ட்டோனா மஞ்சள் காமாலைக்கு நீங்க வேற எந்த ஒரு இதுவும் பா ம மருத்துவமனைக்கே நீங்க போ வேண்டிய அவசியோ இல்ல இத சாப்ட்டீங்கன்னாவே குணமாயிடு ஆமா இது நாட்டு மருந்து மாரி ஒரு மண்டலோ எடுத்து வெரு வயி த்துல இத சாப்ட வேண்டிதா இருக்கு நாப்பத்தி எட்டு நாள் ஆமா இந்த மாரி சாப்ட்டீங்னா உங்களுக்கு அதுல நீங்க மருத்துவமனைக்கு போ வேண்டிய அவசியமே இல்ல மஞ்சள் காமாலை இதுலயே குணமாயிடு அதுக்கப்பறம் பாத்தீங்னா ரதக்களி ரதக்களி கேள்விப்பட்டிருக்கீங்ளா
இந்த கற்பூரவல்லி சொல்லுவாங்கில்லயா அதுவாக்கா அந்த எல மாரி
ரதக்கலின்றது அதாவது எப்டி இருக்குனா அந்த செடி நூல்ல கட்டி போட்டா கூட நம்ம படிச்சிருக்கோ எயத்லல்லா அ அத கட்டி போட்டா கூட கட்டி போட்டால் குட்டி போடும்ன்ற ஒரு செடி தெரியுமா உங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோ படிச்சிருக்கோ எய்த்ல எல்லா அ கட்டி போட்டால் குட்டி போடும் அது பேர்தா ரதக்களி அதுல அதுல பாத் தீங்னா மூணு வகையா இருக்கு ஆ அந்த அது வந்து சாப்ட்டீங்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அதாவது உடமான உடல் அதா உடமானோ புடிச்சிருக்கு இல்லைங்ளா அதுக்கு அப்றோ இந்த அ மூலம் மூலம் மூலம் தெரியுல்ல அதுக்கல்லா அது சாப்பல்லா அத வந்து காலைல வந்து அப்டியே சா ப்பண்ணு அ அவ்ளோ நல்லது அது சாப்ட்டீங்னா அந்த செடி இருக்கு என் கிட்ட நெறையா பேர் எங்க வீட்ல வந்து இந்த இந்த செடிய வந்து பறிச்சிட்டு போவாங்க
நல்லாருக்குக்கா ரொம்பமே நல்லதுக்கா நானு வீட்ல வளக்குற இத
ம்ஹூ அந்த ரதக்களி நம்ம சாப்ட்டனா சிறுநீரகம் ஆமா நீங்க கொழந்த வெச்சிட்டு இருக்கன்றீங்க கற்பூரவல்லி வந்து பாத்தீங்னா
ஆமா வீட்லயே வளத்துட்டு இருக்கங்க்கா அது எப்டினா ஞாய்த்துக்கெழம அப்போ காலைல குளிக்க வெச்சுட்டு ஒரு நாலு சொட்டு மட்டு கைலயே கசுக்குனா அது வந்துரும் கா நாலு சொட்டு மட்டு கொழந்தைக்கு விட்டனா இந்த சளி வந்து வெளில வந்துரு பாத்ரூம் போறதுல வந்துரு மோஷன் போறாங்கில்லயா அதுல வந்துரு ஒரு சில கொழந்தைங்களுக்கு வாமிட் மாரியு வந்துரு அது
ம் ஆமா அப்டியு பண்லா அப்பறோ வெத்தலருக்கு இல்லிங்ளா
ஆமா
த்தல்ல அத கொஞ்சோன்டு வெளக்குல காம்ச்சிட்டு அதுல விக்ஸு தைலம் பூசி நெஞ்சு மேல வச்சீங்கனாலு கொழந்தைக்கி சளி எவ்ளோ சளி இருந்தாலு மற்நாள் பாத்தா அப்டியே அது கரஞ்சிடு கரஞ்சி அதாவ்து அந்த தண்ணி மாரி வந்துடு அ நீங்க அப்டியு பண்லா சின்ன சின்ன மூலிகய நம்ப வீட்லயே வச்சுக்கலா இந்த மாரி வெத்தல வெக்கலா கற்பூர வள்ளி எல வெக்கலா இந்த மஞ்சள் அ இது கர்ஸ்னாங்கண்ணி வெக்கலா
துளசி கூட வச்சிருக்கெக்கா துளசி கூட வெக்லா வீட்ல
ஆ துளசியு இருக்கு துளசியுமே சளிக்கி நல்ல ஒரு மருந்து தா
ஆமா அந்த காலத்துலா வீட்டு முற்றத்துல வச்சிருப்பாங்க துளசி செடி அது பாக்கவே அழகாருக்கு காலைல எந்திர்ச்சி அத குளிச்சுட்டு சுத்தி வருவாங்க சுத்தி வந்து சாமி கும்முடுவாங்க அது பாக்கவே ரொம்ப அழகாருக்குக்கா
ஆமா சாமின்ற பேர்ல அந்த காலத்துல சயின்டிஃபிக்கா எல்லாத்தையு சொல்லிட்டு போய்ரு காங்க நம்ப இப்ப அத சாமியா நம்ம மெயின்டெய்ன் பண்ணின்னுருக்குறோ
ஆமா அந்த மாரி வாசல்ல மஞ்சள் தெளிக்கற்து ஒரு சயின்டிஃபிக் தான்கா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருத்துக்குதாம் ஏனா வெளில போய்ட்டு வராங்கல்லயா வரும்போது எதுவு உள்ள வரக்கூடாது ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்ரி அது
ஆ கரெக்ட் அதேதா நீங்க என்னென்ன செடி வச்சுட்ருக்கீங்க வீட்ல
நா தோட்டோ மாதிரி வச்சிருக்கேக்கா தக்காளி செடி
ம்
கத்திரிக்கா செடி அந்த மாரி கீரைலயு வச்சிருக்கேன்க்கா பொன்னாங்கண்ணி கீர சிறுக்கீர சொல்லுவாங்கல்லயா அதுவுமே இருக்கு
ம்
நம்ம அதுக்கு தேவயானது கொக்கோ பவுட்ரு போட்டுக்லா அதுக்கு எப்டியு
கொக்கோ பவுடர் போட்றீங்களா என் என் ஆ என்ன போட்றீங்க ஒரமா
இல்லயா தேங்கா நார் இருக்கு இல்லயா அதுலருந்து வர்றது நம்ப வீட்லயே அது போட்டுக்லாகா கடைல வாங்ற க் பதிலா அதயே போட்டுக்லா
தேங்கா நாரு அப்பறோ இந்த காய்கறிங்கள்லா எக்ஸ்
ஆடுருக்கில்லயா ஆடு மாடு இருக்கு இல்லயா அதடி கழிவுகளையு மண்ணுல போட்டு மக்க வச்சி அத எடுத்து ஒரமா போட்டுக்லா
ம் ம்
அது இன்னுமே ஒரமாருக்கு ஆமாக்கா
ஆ நா என்ன பண்ணுவன்னா
நல்லாருக்கு
ஆ நா என்ன பண்ணுவன்னா நானு அதேதா இந்த முட்ட ஓடு ஆ அதெல்லா எடுத்து வச்சுப்பே முட்ட ஓடு தேங்கா நாரு இந்த க இது காய்கறி மிச்சம் மீந்தது அ அத கிளீன் பண்றோ இல்லைங்ளா அதெல்லா எடுத்து வெச் சி மிக்ஸிலப் போட்டு அ ஆத்திட்டு அப் பக்கத்துல செம்மண்ணு அதுக்கப்பறம் பாத்தீங்கனா இந்தக் அ ஆ தேங்கா நாறு அதுக்கு மேல முட்ட ஓட நல்லாப் பவுடர் மாரி அரச்சிட்டா அது அ அப்பறோ ஆட்டுச் சாணோ எல்லாமே போட்டு மூடி வெச்சிடுவே ஒரு ஒரு மாசத்துக்கு அத மூடி வெச்சிட்டு அதுக்கப்பறோ அத கலறிப் பாத்தனா மண்புழுகு இருக்கு
ஆமா அதுலியே நல்லது உரம் வந்துட்ருக்கு
ஆமா அனந் அது வந்து மண்ணு மாரி இருக்கு எடுத்தனா அப்டே மண்ணு மாரி மணல் மாரிப் போகு அது நா செடி வெக்கும் போது செம் ஆ அப்டி செய்ங்ளே செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டமா வளரு செடி
ஆமா அந்த மண்புழு வந்து மண்ல இருக்ற கீழ இருக்ற மண்ணு மேலப் கொண்டு போயிட்டு மேல இருக்ற மண்ணை கீழ கொண்டு வது ரொம்ப இலகுவாகிடு அந்த இலங்குவான எடத்துல நம்ப வேதம் போடும்போது சீக்கிரமாவே வேறு நல்லாவிட் ட்டு மொளச்சிரு மவ் அந்த எடத்துல மொளைக் சிரத்தாரு வந்து சீக்கிரமா வேறு ஊனி நல்லா ஆழமா இருக்கு அது
நாமா எனா அந்த மண்ண லூஸ் ஆக்கி விட்டுறுதுல்ல இவ் ஒரு சிலர் பாத்தீங்னா அப்டேவ் அப்டியே நட்டு வெச்சிருவாங்க அது வந்து அவ்ளோ சீக்ரோ வராது இது ஃப்ரீயா அந்தவ்
அதுக்குதா சொல்லுவாங்க மண் புழு வந்து உழவனின் நண்பன் சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம படிச்சிருக்கோ இல்லையா
அப்டின் சொல்வாங்க
அதுதா அ அந்த காலத்துல எல்லாமே யோச்சிதா எல்லாமே சொல்லிருக்காங்க பேசிருக்காங்க
ஆமாங்க்கா அந்த மாதிரி நம்ம தென்ன மரோலா வளர்க்றோ இல்லையா
ம்
அதுக்குமே ரொம்ப நல்லதுக்கா இப்போ நம்ப தென்ன மரத்தடி போல எழ எடுத்திரு இல்லையா அந்த மாரி அதோடைய மரத்துடைய கழிவுகள எடுக்ககூடாது அந்த மரத்துடைய வேர்லியே அதப் போட்டுடணு
ஆ ஆ
அந்த மரத்தோடவே கழிவுகள அந்த மட்ட தேங்கா உரிக் கிற நார்லா எடுக்கறோ இல்லையா எதுவுமே எடுக்க கூடாது எல்லாத்தியு அந்த மரத்த வேர்லியே போட்டுட்டு
ம்
அந்த மரத்த சுத்தி நம்ப தண்ணி ஊத்தும் போது எப்பவுமே மரத்துடைய வேர்ல ஊத் துவோ இல்லையா எந்த தாவரத்துக்குமே அந்த மாரி ஊத்தக்கூடாது வேர்ல ஊத்தாம அத சுத்தி இருக்ற ரவுண்ட் பண்ணிட்டு அத சுத் தீ கொஞ்சோ பள்ளோ மாரி தோண்டி அந்த மண்ண எடுத் து வேர் மேல அ நல்லா உயரமா இது பண்ணிடணு அந்த வேருக்கு சுத்தி இருக்ற அந்தப் பள்ளத்லதா தண்ணி ஊத்தணு அப்னா அதோடைய வேர்களுக்கு தண்ணி நேராப் போகு இல்லையா அந்த மாரி பணாலா அது வேர்களுக்குத் தண்ணிப் போகு அந்த மரமு உறுதியா நிக்கு நம்ம மண்ணு போட்ட ஒடனே அந்த மண்ணுக்கு மேலதா அந்த மரத்துடையக் கழிவுகளப் போண்ணு இது எம் மரத்துடைய சத்துக்கள் தானே அது கழிவுகளா வந்துருச்சி காஞ்சதுக்கப்றோ அத அதுலயே போட்டு மக்கப்ப மக்கிரு அது அதில்லய இது பண்றதுனால அதோடச் சத்து த்துக்கள் மறுபடியு நமக்கு தேங்காயா கெடைக்கு அதிகமான காய்களா குடுக்கு அது
அ ஆமாப்பா இப்ப நாங்கல்லா கூட தேங்கா மரோ வச்சிட்டு இருக்கோ ஆனா இப்ப வந்து புதுசா இப்ப வந்து ஒரு பூச்சி வந்துருக்கு அதாது ஆமா ஆமா ஒரு பூச்சி வந்துருக்கு இப்ப அது வந்து என்ன பண்ணதுன்னா வண் டு மாரி இருக்கு ந நல்லா நம்ப ஒரு கை எலுமிச்ச பழோ சைஸ் இருக்குது அந்த வண்டு அது என்ன பண்ணுதுன்னா அந்த குருத்தவே வந்து கடிக்குது அ அ ஆமா அந்த குருத் குருத்த கடிச்சா அது என்ன ஆகு அந்த மரோ அந்த குருத்த வந்து கடிச்சுட்டே போயி அந்த மரமே அப்டியே எவ்ளோ பெரிய மரமா இருந்தாலு அப்டியே பட்டு பொய்ருது இப்போ இப் இப்ப வந்து நெறைய்யா வேஸ்ட் ஆ இது தென்ன மரோ அழியுது அந்த வண்டாலே எங்க ஊர் சைட்டெல்லா அந்த மாரிதா பொய்ட்டிருக்கு அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மீன் கழிவுகள் இருக்குல்ல
ஆமா
மீன் கழிவுகள அத அ அந்த அ மீன் வெட்றாங்க இல்லிங்களா கடையில அது தல அப் அப்றோ வந்து அதனுடைய கழிவுகள் அ அதல்லா எடுத்துட்டு வந்து அ ஒரு இதுல ஊ ஒரு ட்ரம்ல ஊத்தி இப்ப அதோட சேத் த்து அம் மாட்டு சாணொ அதுக்கப்றோ பாத்திங்கன்னா வெல்லோ இதெல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணி அத வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்பிடியே அத வக்கிறாங்க அத வந்து அப்பப்போ அ கலக்கி விட்டுட்டே இருக்கணு ஒரு ரெண்டு நாளைக்
ஏன்னா அது அப்பிடியே மூடி வச்சா அது அ கம் சிட் அப்பிடியே ஃபார்ம் ஆகிட்டு பேர்ஸ்ட் ஆயிடு வெடிச்சிரு